ஆப்
அ
ம் சொல்லுங்க
சொல்லுங்க இப்பதா படத்துக்கு போய்ட்டு வந்தோ
ஓ என்ன படோ
இப்போ வந்ததே ரீசன்ட்டா ஒரு படோ என்னப் படன் சொல்லுங்க பாப்போ
இந்த வாரோ வந்ததா இந்த வாரோ வந்தது பாத்தீங்கன்னா இன்னிக் கூட பாத்தனே ரிவியூ பாத்தனே ஆ ஆ என்னப் படோ ஆ அயோ ஆ அதுவா அது கட்டா குஸ்த்தி டு
அதுக்கு தாங்க போனோ
ஆ எப்டி இருந்தது
பாக்கலா நல்லாதா இருந்தது
வு ஒடேக் காமெடியா இருக்குன் சொல்லி ரிவியூ போட்ருந்தாங்களே
காமெடி தா எனக்கு வந்துட்டு நா இந்த டைம்ல எல்லா போய் பாத்ததுல ஆ நா மத்தியானம் பாப்போ இந்த இல்ல காலையில இந்த பத்தரை பதினோரு மணி அந்த மாதிரி எதாவது ஷோ இருக்குல்ல அப்புடிதா போவோ அது மாரி தேட்டருக்கு போயும் வருஷ கணக்கு ரொம்ப நாள் வருஷோ ஆயிடுச்சுன்னே சொல்லலா கொரோனா முடிஞ்சு ஆ இன்னைக்கு வந்துட்டு எங்க ஏரியால வந்துட்டு ஈதோ கரண்ட் வந்து இதுவா இருக்கு
ஓ கரண்ட்டு ப்ரச்சனையா இருக்கு
ப்ரச்சனையா இருக்கு பன்னெண்டு மணிக்கு தா கரண்ட் வருன்னு சொல்ட்டாங்க ஒரு அஞ்சு மணி நாலு மணிக்கு போயிருச்சு கரண்ட் டே அப்டி இப்டின்னு வெளிச் ம் இருக்குற வர ஓட்டியாச்சு டைம் ஒரு ஆறு மணி ஆற்ர வர அப்டியே இருந்தோ ஆறு மணிக்கி அவரு திடீர்னு பக்கத்துல சும்மா அந்த இது பைக் எடுத்துட்டு போனோ வெளியில
ஆ
போனா செரி படத்துக்கு போயிருவோமே எங்க போறது வி எப்புடியு கரண்ட் வராதுன் தெரிஞ்சுருச்சு லீவு தானே வேற அப் இப்டியே அதுனால படத்துக்கு போயாச்சு
ம் பரவால்ல படம் பாத்துட்டீங்க படோன்னா ரொம்ப விரும்பிப் பாப்பீங்களா இல்ல
ஆ படம் பாப்ப ஆனா தேட்டர்ல போய் அவ்ளோ பாக்க மாட்டே பா அ
இப்ப இந்த படம் பாத்தீங்களா நா படோ நெறையா பாப்பே
நெறையா படோ பாப்பீங்களா அப்ப நா சொல்ற படோ எல்லா பாத் பாத்துருக்கீங்ளான்னு சொல்லுங்க அந்த கதையெல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு
சொல்லுங்க பாப்போ
இது பாத்தீங்களா விலங்குன்னு ஒரு சீரிஸ் வந்துச்சு அத பாத்
ஆம்மா அது பழசுல்ல அது
ஆனா அதா அதல்லா நா இப்ப ரீசன்டாதா பா இப்ப ரீசன்டா தா பாத்தே அது இது அப்பறோ டுவெண்ட்டி நையனுன்னு ஒரு படோ வந்துதே
ஆமா நல்லா இருக்கு அந்த படோ
ம் டுவெண்ட்டி நைனு அப்பறோ வாழு டூ
ஆ மலையாளம்
வாழு ஒன்னு டூ ஆமா அது வாழு ஒ ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்ச பாத்துட்டு விட்டுட்டே அந்த வாழு ஒன் வந்தப்போ அப்றோ இப்ப வந்துட்டு அத அப்டியே மிச்சத்த கண்டினியூ பண்ணே டூ வந்தோனே
ஃப்ளாஸ்ட்டு பாத்தீங்களா நா பாத்துட்டே
நம்மளுக்கு இந்த ப்ளாஸ்ட்டு க்ளாஸ்ட்லா புடிக்கல அது நல்லால்ல
என்ன லேடிஸ் தான சண்ட போடுறாங்க
எதுக்காக சண்ட போடுறாங்க அந்த படத்துல
அ அதாவது அர்ஜுன் இருப்பாரு அவரு மகள வந்து எங்கேயாது தப்பு நடந்தா கேக்கணு அப்டின்னு சொல்லியே வளர்த்துருப்பாரு
சேரி
அது அந்த பொண்ணு சொல்லி வளர்த்துருப்பாரு அவரு ஒரு கராத்த மாஸ்ட்ரு வேற
ஓகே
அந்தப் புள்ளைக்கு கராத்த சொல்லி குடுத்துருப்பாரு
ஆ
அந்த பொண்ணு வந்து பெரிய பொண்ணாகவு ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு பாட்டிக்கு ஒரு பிரச்சனன்ட்டு போய் அங்க போய் தட்டி கேட்டு எல்லாரையு அடிச்சு போட்டுரு அது
ம்
அடிச்சு போட்டு வீட்டுக்கு வந்துரு
சேரி
இந்த மாதிரி எங்கயாவ்து வம்பிழுத்திட்டு வந்துரு அந்த பொண்ணு
ஆ
அது வந்து அவிங்க எல்லாரு சேந்து வந்து இவுங்கள அடிக்கறதுக்கு வருவாங்க
ஓஹோ
இவுங்க வீட்லனா இவங்க அர்ஜுனு அவுங்க அம்மா அபிராமி இருப்பாங்க இந்த பொண்ணு இருக்கு மூணு பேருதா அந்த வீட்ல இரு இன்னொருத்தவங்க அந்த பொண்ணுக்கு சித்தப்பா ஒருத்தரு அர்ஜுனுக்கு தம்பி ஒருத்தரு இருப்பாரு
சேரி சேரி
அவரு வந்து வெளில போயிருவாரு அப்பைக்கு அப்ப வெளியூர் போயிட்டு வருவாரு அவரு தொழில் விஷ்யமா இப்டி இருக்கச்ச அவுங்க வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் வேற வெச்சிருப்பாங்க அந்த மெடிக்கல் ஷாப்ல ஒரு த்தன் வந்து ஒரு ரவுடி வந்து ஒரு மருந்து கத்திய காட்டி மருந்து
அந்த சீன் நான் பாத்தன் பாத்தன் பாத்த கத்தி காட்டி அது வந்து இல்லீகல் மருந்து ஆ
மருந்து வாங்குவா அப்டி மருந்து வாங்கில என்ன ஆகுனா மருந்த வாங்கி குடுத்துரு அந்த பொண்ணு ஆ வம்புக்கல்லா போகூடான்னு சொல்லி குடுத்துரு குடுத்துட்ட ஆ செயின் அக்கவு இது போட்டு பொளந்து எடுத்துரு
அத பாத்த ஆனா நீங்க இந்த இதுல கத சொல்றீங்க எனக்கு வந்து நா அந்த படோ எனக்கு பா எனக்கு இந்த சண்டையா இருக்க படோ வந்துட்டு இந்த மாரி எனக்கு அது ஃபர்ஸ்ட்லருந்தே பாக்கணுனு தோணல அதனால நா பாக்கல
இது வந்து உங்களுக்கு ஜாலியா இருக்கு அ வீட்டுக்குள்ள அடிக்கலான்னு போவாங்கி அர்ஜுன் இருக்க மாட்டாப்டி இந்த ரெண்டு லேடிஸு அதாவது அவுங்க அம்மாவு சண்ட போடுவாங்க
ஆனா எனக்கு சொன்னவங்க வந்து எப்டி சொன்னாங்கனா சும்மா அவுங்க வந்து அவுங்களோட பாதுகாப்புக்காக ஒரு கொல எதோ பண்ணிட்டாங்க அதுக்கப்றோ அத வந்து பாத்துருவாங்களா நெறயா பேரு பாத்துட்டு
ம்
சும்மா உக்காந்திருக்கவங்களை எல்லா புடிச்சு இவுங்க கொன்றுவானுங்க இந்த படோ அதனால நல்லா
அப்டியெல்லா இல்ல ஆஹ இந்தா இந்த அந்த செய்ன அத்துட்டு போனான்ல்ல அவன ஸ்டேஷன்ல புடிச்சு போட்ருவாங்க போட்டா அவுங்க ரவுடி கும்பலு இவன் போனானே மருந்து வாங்க போனானே ஆள காணமே அப்டின் சொல்லி பாப்பானுக பாத்தா ஸ்டேஷன் போயிட்டானே இந்த பிரச்சனதா செயினு பிரச்சனதான் தெரிஞ்சிரு ஒருவேள இவுங்க போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருவாங்களோன்னு சொல்லிட்டு அவனுக என்ன பண்ணுவானுக அவுங்க வீட்ல போய் அடிக்க ஆள் அனுப்புவாங்க அடிக்க போன ஒன்ன இவுங்க வந்து அவன் கொல்றதுக்காக அவன் வருவானுக இவுங்க லேசா அடிச்சதுல அவன் செத்து போயிடுவான் ஒருத்தன்
ஓ
ஒருத்தன் சாவு இவுங்க என்ன பண்ணிருவாங்க எல்லாருமே இது பண்ணிருவாங்க எல்லா த்தியு காலி பண்ணி உட்ருவாங்க.
காலி பண்ணி வீட்டுக் பின்னாடியே பொதச்சிருவாங்களாமே.
ஆமா பொதச்சிருவாங்க அப்டிதா இருக்கு. படோ வந்து உங்குளுக்கு இதால்லா இருக்கா நல்லாதா போகு நல்லா கட கட கட கடன்னு ஸ்
எனக்கு சொன்னவங்க அப்டி சொன்னாங்க ஓ அப்டியா அப்டின் கேட்டுட்டு நா விட்டே. எனக்கு அந்த மாரி படோல்லா பிடிக்காது லவ் ஸ்டோரி இருந்தா நல்லா
நீங்க இந்த படம் பாருங்க மலையாளத்துல அதிரடினு ஒரு படோ வந்திருக்கு.
ஓ இப்ப புதுசா வந்துருக்கா?
ஆமா இப்ப ஓ டி டி ல போன வாரந்தா வந்தது. அந்த படம் பாத்தீங்கன்னா பசில் ஜோசஃப் நட்ச்சிருப்பாப்டி. அ அது வந்து ரொம்போ காலேஜி படந்தா அவுரு புதுசா ஒ ரு இன்ஜினியரிங் காலேஜு சேருவாப்டி.
ம் கத சொல்லாதீங்க வேணா கத சொல்லாதீங்க நா வந்துட்டு பா. க்கும்போது அப்புறோ எனக்கு இன்ட்ரெஸ்டே போயிடு அந்த படத்தோட கதையதா ஆல்ரெடி வர்ஸ்
கட நா ரொம்போ சிம்புளாதா சொல்றே அந்த படத்த என்னா கதன்னா காலேஜுக் போவாரு காலேஜ்ல கல்ச்சுரல் ஃபங்க்ஷன பேன் பண்ணிருப்பாங்க.
அ.
இவர் அத எப்பிடி திருப்பி நடத்த வய நடத்த வ வக்கிறாரா அத ஒழுங்கா நடத்துனாங்களா இல்லியான்றதா கதயே.
அ.
வேற ஒன்னு இதல்லா இருக்காது. ரொம்ப சிம்புளான கத. நீங்க ட்ரெய்லர்ல பாத்தாலே உங்குளுக் தெரிஞ்சிரு அதுக் ஓ இதா அப்டின்ட்டு. ஆனாப் படோ உங்குளுக்கு கட கட கட கடன் ஓடு வேமா ஓடிடு.
ஓகே ஓகே நா பாக்கறே.
பாருங்க. அதே மாதிரி வேற என்ன படோ வந்திருக்கு. வேற வேற வேற என்ன சமீபத்துல வேற என்ன படம் பாத்தீங்க?
சமீபத்துலனா இப்ப ரொம்ப சமீபத்துல இல்ல கொஞ்சோ பின்னாடி சமீபத்துல.
செரி.
இது இந்த இந்த பிரேமம் படத்துல நடிச்சிருப்ப அதா வந்துட்டு எனக்கு இந்த சினிமா நாலேஜ் கொஞ்சோ கம்மி தா அதனால எனக்கு பாதி ஹீரோ ஹீரோயின்ஸ் பேரே தெரியாது.
செரி ம்.
அந்த பிரேமம் படத்துல ஒரு ஹீரோ நடிச்சிருப்பாருல அவரு பேரு என்னது?
அ அ அ நிவின் போலி.
அ அவரு நடிச்ச ஒரு படம் பாத்தே ரீசன்ட்டா. ரீசன்ட்டா இல்ல ரொம்போ கொஞ்சோ நாள் முன்னாடி.
ஆ எனக்கு ஞாபகோ வருது எனக் டக்குன்னு அந்த படம் பேரு ஞாபகோ வரல.
அவ் கூட ஒரு பொண்ணு வந்துட்டு பேயா மாதி சுத் ம் அது சம்மப் படோ செம்ம லவ் ஸ்டோரி அந்த படோ.
ஆம்மா டெல்லுலு.
ஆ டெல்லுலு அவ பேரு இவ வெச்சிருப்பா கடைசி பாத்தா உண்மைக்மே அவளோட பேரு டெல்லுலுவா தா இருக்கு.
ம்
ம் அந்த படோ வந்துட்டு ஒண்ணு பாத்த அது சூப்பரா இருந்துச் சி லாஸ்ட்டு
ம் ம் ம் அது என்ன படோ அது
எனக்கு பேரு மறந்துருச்சு
ம் படோ பேர் டக்குன்னு ஞாபோ வரல ஆனா நல்ல படந்தா அது நல்லா ஃபேமிலியோட பாக்லா நல்லா ஜாலியா இருக்கு
தமிழ் படோல்லா யாரு நல்லாவே எடுக்றது இல்லங்க எல்லா சண்ட கொண்ட அப்டித்தான் எடுக்குறானுங்க
ஆமா
சூர்யா படோ ஒன்னு கருப்புன்னு வந்தது அப்டி இப்டினானுங்க பாத்த ஏன்டா பாத்தோன்னு ஆயி
ஆமா நானு பாத்த அது படோ அந்த அளவுக்கு இல்ல இவங்க வந்து ஆ பெய்டு ப்ரமோஷனுக்காக என்னா பண்ட்டாங்க இந்த இ இன்ஸ்டால யூ டுப்லலா பாத்தன்னா அ சில தேட்டர்லருந்து சாமி ஆட்றாங்க அந்த பாட்டுக்கல்லா உண்மையிலயே சாமியே ஆட மாட்டாங்க
அத பாத்த ஒன்னு அவ்ளோ என்ன கடவுள் பக்தியால்லா இல்ல
இல்ல அவ்வளோ ஒண்ணு பெருசா வந்து சாமி வந்து அதாவது பெரிய தப்பு பண்ணவங்கள்லல்லா ஒண்ணு பண்ணவே இல்ல இவுங்க ஒரு சின்னதா இது பண்ணுவானுங்க இதுக்கு சாமி வருது
அ
ஆமா
அதா அதா தமில் தமிழ் படங்கள்ல கொஞ்ச அந்த மாரி அந்த அளவுக்கு இப்பெல்லா நல்லா இல்ல முன்னாடி மாரிலா நல்லா வர்றது இல்ல
ஆனா இவுங்க எப்டியோ வச்சு படத்த ஓட்டிறாங்க இந்த இதுக்கு முன்னாடி ஒரு படோ வந்ததே ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ படம் பேரு எனக்கு டக்கு ஞாபோ வரல இவுரு கருணாஸ் மகன் நடிச்சிருப்பாப்டி ஆ ஆ அதுவு வந்து கிளைமேக்ஸ் அப்டி இப்டின்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க ஆ ஒரே ஆளு மூணு பேர லவ் பண்ணுவானா இதெல்லா கொஞ்சோ டூ மச்சா இருக்கு கடைசியில ஒண்ணுமே இல்லாம அப்பான்ட்டு சென்டிமெண்ட்ல போட்டு படத்த முடிச்சுடுவானுங்க
ம் லாஸ்ட்டா எனக்கு தமிழ்ல்ல பிடிச்ச படோனா இப்போ வந்ததுலே இங்க அந்த மாரி எதுவுமே இல்ல இப்பதைக்கில்ல
மேம் தமிழ்ல பெருசா படமே இல்ல இது மலையாளத்துலதா மலையாளத்துல தா போன வருஷோ ஒரு படோ வந்தது ஈகோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பயங்கரமான ஒரு படோ பாக்கவே அவ்ளோ ஃபுல்லா காடு இந்த மார்தா இருக்கு அவ்வளோ அலகா இருக்கு படோ
நா பாத்திருக்கனான்னு தெரில அந்த படோ
ஆனா அது திருளர் அது நாய் எல்லா வரு படத்துல நாய் வெச்சுதா படமே
ஓ அப்டின்னா நா பாத்துருக்க மாட்ட எனக்கு வந்துட்டு எங்க வீட்ல போட்டு உடுவாங்க படோ போட்டு உடுவா அந்த அவுங்க போடுற படமெல்லா நல்லா நல்லா படமா இருக்கு போடும்போது நானு உட்காந்து பாத்துக்குவே அவ்ளோதா மத்தபடி நானால படம் பாக்கறது எல்லா இல்ல
இதெல்லா பயங்கரமான ஒரு படோ அது
ம்
ப அந்த படம் பாத்தா நம்மளுக்கே நெறைய விஷ்யந் தோணு வுள்ள சில லாஜிக் இரு இருந்தாலு நம்மளுக்கு ஓ என்ன இப்டி எல்லாமோ யோசிப்பீங்க நாய வச்சு ஆன் நாய வெச்சு இப்டி இல்லாமா கத சொல்ல முடியு அப்டின்ருக்கு உங்குளுக்கு நெறையா
கொஞ்ச ஆர்வோ அதிகமோ
சினிமா என்ன வழக்கமா படம் பாக்கறத்தா அவ்ளவுதா வேற ஒன்னுங் கெடையாது
ஓ நா வந்துட்டு எனக்கு இந்த அளவுக்ளா யாபகோ இருக்காதுங்க எதுவு வந்துட்டு படமோ படம் பேரோ ஹீரோ ஹீரோயின் யெல்லா எதுவுமே எனக்கு யாபகோ இருக்காது ஆனா நீங்க நல்லா யாபகோ வெச்சிருக்கீங் அதனால சொல்ற உங்களுக்கு அது இதுன் சொல்றீங்கல்ல
ஆமா பட உங்களுக்கு நெறையப் பாக்கறதுனால அது அப்டியே நியாபக இருக்கு
அதா படம் பாக்க ரொம்ப புடிக்குமா உங்களுக்கு
அம் படம் பாப்பே எப்பிமே ப உங்களுக்கு இப்ப பாத்தீங்னா யூடியூப தொறந்தா எல்லாமே அதான வருது
ஆமா
ஓம் ஒங்களுக்கு முன்னாடியாவது என்னப் படோ என்ன ஏதுன் தெரியாது இப்ப எல்லாமே உங்களுக்கு யூடியூப்லியே எல்லாமே போட்டர்றாங்க